ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஏ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க காலையில சாப்ட்டாச்சா வீட்டு வேலை எல்லா முடிஞ்சுங்ளா
எ முடிஞ்துங்க நீங்க சாப்ட்டாச்ச கொழந்தைகளா சாப்ட்டாச்ச நல்லா இருக்காங்ளா ஸ்கூலுக்கு போய்டாங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் இன்னு ஓபன் பண்ணலங்க நாளைக்கு தா காலையில டிஃபன் என்னங்க
இன்னைக்கு காலையிலிங்க தோசைங்க நீங்க
ம் நா பொங்கல் வச்சேங்க குழந்தைங்களுக்கு வெண்பொங் கொழந்தைங்களுக்கு வெண்பொங்கல்னா ரொம்ப பிடிக்கு அதனால பொங்கல் வச்சி சட்னி அரைச்சங்க உங்களுக்கு ஆ பொங்கல் நீங்க விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவீங்களாங்க
ஆ நீங்க பொங்கல்ன்னு சொன்னாதுல நியாபருதுங்க பொங்கல் வந்து வெண்பொங்கலு பிடிக்கு எ பையனுக்கு வெண்பொங்கல விட சாக் சாக்கர பொங்கல் தா பிடிக்கீங்க பொங்கல் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோ நீங்க பொங்கல்ன்னு சொன்னதுங்காட்டிதா அவனுங்க அடிக்கடிக்க இனிப்பு பொங்கல் செஞ்சி குடுமா பெ செஞ்சி குடுமான்னு கோட் டே இருப்பா நா நா அதி அதிகமா செய்ய மாட்டே பொங்கல் அப்ப வந்தேங்க நம்ம ரெண்டு மூணு நாள் பொங்கல் வப்போம் இல்லைங்க அப் பொங்களும் சாப்பிட்டோங்க ஆச தீர சாப்பிடுவோங்க அப்புறோ ஒரு வருஷத்துக்கு அதேதாங்க மூணு நாள் சாப்படுற பொங்கல்தா அதுக்கப்புறோ அடிக்க ஒருக்கா செய்ய மாட்டே பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுவேங்க உங்க ஊர்ல்லா பண்ணுவீங்களா
ஆ நாங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவோங்க எங்க ஊர்ல வந்து மாடு வச்சிருக்கோங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க நாங்க நா வந்து சூரிய பொங்கல் கொண்டாடுவோ காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடியே நாங்க காலையிலேயே குளிச்சிட்டு அ வெளியில கிராமம் தாங்க நாங்க இருக்கிற இது அங்க வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே நாலு மணிக்கலா குளிச்சிட்டு வெளியில அடுப்பு பத்த வச்சி ஆ புது பான மண்ணுல வாங்கி அதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு திருநூறு இதெல்லா பட்டைய பட்ட போட்டுட்டு பானைக்கி ஆ வெளியில அடுப்பு பத்த வச்சிருவோங்க அடுப்பு பத்த வச்சி பானைய அதுல வச்சி ஆ தண்ணி அரிசி கழவுன தண்ணி ஊத்தி வச்சிருவோ தண்ணி ஊத்தி வைச்சிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சி வரும்போது பாத்தீங்கன்னா நுறையா பொங்கி வரு ஏன்னா அரிசி கழுவுன தண்ணி முத தண்ணிய கீழே ஊத்திட்டு ரெண்டாவது தண்ணி தா ஊத்தி வச்சி இருப்போ நல்லா பொங்கி வருங்க அந்த பொங்கி வரும்போது தேங்கா உடைப்போ தேங்கா உடைச்சி ஏன்னா அது பொங்கல் பொங்கற மாதிரி எங்களுக்கு அதுலேயே அப்படி தேங்கா உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப் புறோ அரிசி போடுவோ அரிசி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கி வரு அதுலயுமே நெறைய சாஸ்திர சம்பிரதாயல்லா பாப்பாங்கக கிழக்கு பாத்து பொங்குனா நல்லது நல்ல நா நம்மள நம்மளோட வீ இப்ப ஒரு வீட்டுக்கே பால் காச்சிறோ அப்படிங்க போது பொங்க பால் காச்சிவோ அப்படின்னா அந்த பால் பொங்கி வர திசைய வச்சி சொல்லுவாங்க இந்த திசையில பொங்குனா வடக்கு திசைய பாத் த் போனா நல்லது கிழக்கு திசைய பாத்து பொங்குன்னா நல்லது மேற்க பொங்க கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க அது மாரி பொங்கலுக்கு சொல்லுவாங்கங்க அது மாரி பொங்கல் பொங்கி வந்து ஆ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்குனதுக் அதுக்கப்புறோ ரெண்டு பொங்கலுமே செய்வோ சாமி கும்பறதுக்கு வெண் பொங்கலு செய்வோ இனிப்பு பொங்கலு செய்வோ ஏன்னா வெண்பொங்கல் மட்டு செய்யக் கூடாது அந்த நாள் விசேஷமான நாளு அ நல்ல இனிப்பான அ எ நா எப்பொழுதுமே இனிப்பா இருக்க மாரி அந்த நாள் இருக்கணும்ன்றது க்காக வெண்பொங்கலு செஞ்சி சக்கர பொங்கலு செய்வோ வெண்பொங்கலுக்கு பாத் தீங்கன்னா நாங்க சாம்பார் வைப்போ எல்லா காயு எல்லுலு கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்கா உருளக்கிழங்கு மாங்கா எல்லா காயு போட்டு சாம்பார் வப்பாங்க அந்த சாம்பார் பாத்தீங்கன்னா வெண்பொங்கலுக் கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு சாமி கும்புட்டு அன்னைக்கி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையு கூப் ட்டு சாப் ப்பாடு போடுவோ அதே மாரி அவங்களு சாமி கும்பிட்டுட்டு சாப் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு விட்டு வருவாங்க இல்ல ஒரு பாத்தரத்துல போட்டு நாங்க எல்லாம் குடுப்போ அதே மாரி ம் சாமிலா கும் அந்த பொங்கலுக்கு எல்லா அந்த நெல் அறுவடை ஏன்னா நாங்க கிராம் வந்தானேங்க வயல்ல நிலய நெறைய நெள்ல் எல்லா அறுத்துருப்போ அந்த அறுத்த நெல்ல சாமி கும்பணும்ன்றதுக்காக தா பொங்கலே கும்பட்ரோ அந்த நெல்லு நாங்க வயல்ல அறுத்து முத முதல்ல அறுக்குற நெல்லு சாமிக் க்காக படையல் போடுவோ அந்த காலைல வர கதிரவனுக்கு அ சாமி படையல் நான் அந்த கதிரவனுக்கு வந்து உணவா அளிக்கிறேன்னு சொல்ற விதமாதான் காலைல சூரிய பொங்கல் வந்து நாங்க சூரியன் வரும்போது சூரியன் உதிக்கும் போது நாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சவோ அந்த சூரியனுக்கு செய்கிற அந்த கதிரவனுக்கு சூரியனுக்கு வந்து நாங்க மரியாதை செலுத்துற விதமாதா அன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாரு புது துணி எடுத்து வீடே வீடெல்லா அவ்ளோ நீட்டா நம்ம தீபாவளி நிக்க கூட பாத்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டோ ஆனா பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா வீடு முழுக்க வெள்ளை அடிச்சு துணி எல்லா அலசி போட் ட்டு அவ்வளோ சுத்தம் பத்தமா அந்த் அந்த பொங்கலுக்கு சாமி கும்புறதுக்கு தா மேல என்னென்ன பாத்திரோ இருக்கோ அதெல்லா கழுவி ஆ அதெல்லா நீட்படுத்திட்டு பாத்தீங்கன்னா நாங்க சா அஹ் கதிரவனுக்கு சாமி கும்படுவோ அவ்ளவு போகு தீபாவளி மத் மத்த விசேஷங்களை விட பாாரத்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்ளோ சிறப்பா இருக்கு எல்லாருமே பாார்த்தீங்கன்னா வீடு வெள்ளை அடிக்கிறதுல இருந்து எல்லாமே பாத் தீங்கன்னா அப்டியே ஒரு தனி கலையா இருக்கு எல்லா ஊர்லேயுமே
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் பொங்கல்ல்லா வந்து இப்ப நா எங்க ஊர்ல எ எப்போ பொதுவாவே பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னா பொங்கல் எதுக்காக கொண்டாடுறதுன்னா மூணு நாள் பொங்கலுங்க ஃபஸ்ட்டு போகி நாலு நாள் கணக்கு ன போகி பொங்கல் அடுத்து தை ஒண்ணு தை பொங்கலு அடுத்தது வந்து மாட்டு பொங்கல் மூணாவது காணும் பொங்கல் நாலு நாள் இங்க ஃ புல்லா செலிப்ரேஷன் பண்ணுவோ பஸ்ட்டு வந்து போகிப்பங்கும்போது நம்ம பழசை எல்லா வீட்ல இருக்கிற பழசை எல்லா தூக்கி போட்டுட்டு புது பொருட்கள் அது வாங்குறத வாங்குவாங்க இல்ல பழைய பொருளை தூக்கி போட்டு வீட் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒய்ட் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எல்லா தொடைச்சு வலிச்சு சாணி போட்டு வலிச்சு ஆ அந்த மாதிரி ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு அ நைட்டு சாமி க கும்பிடுவாங்க அது போகி பொங்கல் போகி பண்டிகை கொண்டாடுவாங்க அப்ப அந்த காலத்துல டயர் எல்லா போட்டு எரிப்பாங்க ஆனா இப்ப வந்து பொல்யூஷன் ஆகறனால அதெல்லா செய்யறதில்ல அடுத்த நாள் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் அதாவது சூரியனுக்கு விவசாயிகள் வந்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறக்காக கொண்டாடுற பொங்கல் தா தை ஒன்னு வந்து சூரியன் பொங்கல்னு சொல்லுவாங்க அது நம்ம நம்ம தோட்டத்திலியோ வீட்லியோ காட்டுலயோ வெளையாற பொருட்கள எல்லா எடுத்து பொ சூரியனுக்கு பொங்கல் வச்சு அந்த பொருட்கள எல்லா படைச்சு சாமி கும்புடுவோ நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டு அந்த நெற்பயிர்களெல்லா நீங்க பஸ்ட்டு அறுவட பண்ணனோனையு சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்புறீங்க ஆனா எங்க சைட்ல எல்லா நெல் வயல் எல்லா இல்லிங்க அதனால நாங்க கடையிலதா அரிசி வாங்குவோ பச்சரிசி வாங்கி நீங்க சொன்ன மாரி களஞ்சிட்டு நாங்க ரெண்டு மூணு டைம் கழஞ்சிட்டு மூணாவுது அந்த தண்ணி ஊத்தி வச்சு ஆ வெளியில பான மண்பான புது மண்பான வாங்கி அதுல வெச்சு அடுப்பெல்லா வெச்சு வ வெறகடுப்புதா வைப்போ வெறகடுப்பு வச்சு ந வாசல்ல சென்டர்ல வச்சு அங்க காவியில போகனு காவி கரைச்சு அத வழிச்சு ஒரு பாக்ஸாட்டோ போட்டு அதுக்குள்ள பொங்கல் வெப்பாங்க பொங்கல் வெ ச்சு வெப்போ நீங்க சொன்ன மாரி அதே ப்ராசஸ்தா அரிசி கஞ்சி அந்த தண்ணி ஊத்தி அது நொற கட்டி பொங்கி வரம்போது நீங்க சொன்ன மாரி கெழக்க அந்த மாரி ஆனா கொதிச்சு போ கூடாதுன் மட்டு சொல்லுவாங்க கொதிச்சு போச்சுன்னா கொஞ்சோ கஷ்ட வருன்னு சொல்லுவாங்க அப்புறோ அந்த மாரி செஞ்சு அரிசி போட்டு சக்கர பொங்கலா வெச்சிக்குவோ வச்சிட்டு சூரிய உதயமாகார கரெக்டா சூரிய உதயமாகம்போது சூரி எல்லா ரெடி பண்ணி வச்சு சூரியன கும்பிடுவங்க ஆதே மாரிதானுங்க சேம் சொன்ன மாதிரியேதா பொங்கல் வச்சிட்டுங்க அப்பறோ என்னெ எங்க தோட்டத்துல வெளையற தேங்கா அந்த வருஷல்ல என்ன காய்கள் வெரையுதோ பூசணிக்கா அரசாணிக்கா என்னென்ன காய் வெளையுதோ அந்தக்காய் ஏன்னா எங்களுக்கு நெல் எல்லா இல்லிங்க நாங்க எங்க என்ன வெளையுதோ எலுமிச்சம்பழோ எது வெளஞ்சிருக்கோ அத எல்லா வெச்சு அ பொறி வ ப்ரூட்ஸு பழங்கள் க முக்கியமா கரும்பு கரும்பு ரெண்டு கரும்பு வெப்போங்க மஞ்ச கொத்து இருக்கில்லங்க அந்த பானைய சுத்தி கட்டி அ திருநீரு இதெல்லா வெச்சு அப்பறோ பூவெல்லா வெச்சு ட்டு பிள்ளையார புடிச்சு வெச்சு சாமி சூரியன கும்பிடுவோ எப்பவு நம்ம சூரியன ஆறு மணிக்கு வருனா ஒரு அஞ்சு எப் போ உதயமாகுதோ அத பொறுத்து கும்மு கும்புட்ருவோங்க அப்பறோ அன்னைக்கு சூரிய பொங்கல் முடிஞ்சுது நம்ம பக்கத்துலயே நீங்க சொன்ன மாரி சாப்பாடு சமைச்சு எல்லா ஒட்டா சாப்பிடுவோங்கோ அடுத்த நாள் வந்துங்க ஆ மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் வந்து உ அது உழவர் திருநாளுனு சொல்லுவாங்க அது வந்து இங்க எப் எப்படின்னா உங்க ஊரு சைடெல்லா ஜல்லிக்கட்டு இருக்கு நெனக்கிற ஜல்லிக்கட்டு அந்த மாரி மாடு வச்சிருப்பாங்க இங்க வந்து நம்ம உழவுக்கு பயன்படுத்துற மாடோ இல்ல பசு மாடோ எந்த மாடா இருந்தாலு ஆடு மாடு எ தா இந்தாலு அத நல்லா நீட்டா குளிக்க வெச்சு கொம்புக்கெல்லா பெயிண்ட் அடிச்சு அத வந்து சாய்ங்கால மேல பொங்கல் வெப்பாங்க இந்த சைடு காலைல வெக்க மாட்டாங்க அதுக்கெல்லா போகல இதுக்கு தா ரிலேஷன் எல்லாத்தையு கூப்புடுவாங்க ரிலேஷன் பக்கத்துல இருக்கிறங்கல்ல கூப்ட்டு அவுங்க தோட்டத்துல தோட்ட வெச்சிருந்தாங் தோட்டத்துல ஒரு தெப்ப கொளோ மாரி கட்டி சாணியிலியே கட்டிங்க அதுக்குள்ள தண்ணி ஊத்தி பூக்களெல்லா போட்டு ட்டு அப்பறோ நெறைய செடிகலா வெப்பாங்களுக்கா அது சரியா தெரியாது வெச்சுட்டு மாடுகளெல்லா லயனா கட் வெச்சுங்க அதுக்கு திண்ணூரு பொட் ல்லா வெச்சு மாலையெல்லா போடுவாங்க மாலையெல்லா போட்டு அத ஒரு மூணு பொங்கலோ என்னமோ சொல்லுவாங்க நெனக்கிற கிருங்க அது ஒவ்வுரு சாமிக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க நம்ம உ உ விவசாய வசாயத்துக்கு பயன்படுற மாடு எருது எதெது உதவி செய்தோ அதுக்கெல்லா நன்றி சொல்ற மாரி நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்ற மாரி இந்த விலங்குகளுக்கு நன்றி சொல்றதுக்காக அது ஒரு நாள் வந்து அதையே ரொம்போ ரொம்ப செல்லமா வெச்சு அதுக்கு என்னென்ன புடிக்குமோ அதெல்லா சாப்பட குடுப்பாங்க சாப்பட குடுத்து பொங்கல் வெச் ச்சு அதுக்கு வாழப்பழ அதுக்கு புடிக்கிறதெல்லா ஊட்டி வுடுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் அது நம்மளே சாப்பாடு இதெல்லா பொங்கலலா அந்த விலங்குகளுக்கு ஊட்டி வுடுவாங்க ஊட்டி வுட்டுட்டு அந்த தெப்ப கொள மாரி கட்டிருப்பாங்ள அத லாஸ்ட்டு அதிந்தரி அத கால வெச்சு ஒடச்சு ருவாங்க அந்த மாரி மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க அடுத்தது காணும் பொங்கலுங் போது காணும் பொங்கலு உங்ளுக் தெரியு நம்ம சின்ன வயசுல இங்கிருந்து வீட்லந்து ஸ்னாக்ஸ்லா எடுத்துட் ட்டு போயிட்டு அ ஒரு கோயில்லே சொந்தக்காரங்க எல்லாரு பக்கத்துல வந்து பார்க்கோ அந்த மாரி எடத்துல போய் கொண்டு வந்த ஸ் ஸ்நாக்ஸ்ஸலா ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஆ அவ ஜாலியா சொந்தக்காரங்களேலா பாத்துட்டு ஜாலியா இந்த ஊர்ல அதா பழக்கங்க எல்லாத்தியு பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு கொஞ்ச நேர ஸ்நாக்ஸ்ஸலா சாப்ட்டு நல்லா வெளையாடுவாங்க எல்லாரு போவாங்க வெளையாடுவாங்க சில ஊர்ல வந்து ஆ ஒரு மார்கழி மாச முழுவதும் காலைல வந்து கோயிலுக் போய்ட்டு வன்டு சாணிய வந்து உருட்டி வச்சு புள்ளையாரு மாரி பண்ணி வச்சு கோலம் போட்டு அதுல வெச்சு டெய்லி ஒரு பூ வெப்பாங்க மாச முழுவது அந்த புள்ளையார் வெப்பாங்க சாணியில புடிச்சு புடிச்சு அத வந்து இந்த காணும் பொங்கல் அன்னைக்கி வீட்ல அத ஒரு மாசமா சேத்தி வச்சத எடுத்துட்டு போயி அ ஆத்துலயோ குளத்திலயோ போட்டு சாமி கும்புட்டு இந்த ஸ்நாக்ஸ்ஸலா கொண்டோய் வச்சு சாப்புட்டு அந்த மாரிதா நாங்க வருவோ பிரெண்ட்ஸ்ஸல்லா சேந்து கொழந்தைங்க பெரியவங்க எல்லாரு சேந்து விளையாடுவாங்க அந்த மாரிய நீங்களு செய்வீங்க
நாங்க வந்து அந்த அந்த மாரி செய்யறது இந்த லாஸ்டு நாள் போயி காணும் பொங்கல் அன்னைக்கி அது கொளத்துல விடுறதுலா இல்லைங்க அன்னன்னக்கி நாங்க இந்த மாட்டு நாங்களல்லா வீட்ல மாடு இருக்கனால அதுலே எடுத்து வச்சிரோ ஏன்னா அது உரமா யூஸ் பண்ணிப்போ ஆனா எங்க ஊரு சைடு காணு பொங்கல் பாத்தீங்கன்னா கொழந்தைங்களுகிலா ஒரு அந்த ஊர்லியே மன்ற மாரி இருக் குள்ளங்க அங்கேல்லா எங்க ஊர்ல வந்து விளையாட்டு போட்டி வெப்பாங்க அந்த விளையாட்டு போட்டி எல்லா பாத்துட்டு அன்னைக்கி ஈவினிங் வந்து பிரைஸ் குடுப்பாங்க அதுனால அன்னைக்கி எல்லாரு ஒரே இடத்துல டான்ஸு பாட் ட்டு ம இந்த வழுக்குமர ஏற்றது அந்த மாரி செலிப்ரேஷன் ரிக்கனால அதுலேயே போயிறு எங்களுக்கு அ அதோட அப்டியே அந்த அந்த கடைசி நாள் அந்த செலிப்ரேஷனோடையே எங்ளோட பொங்கல் முடிஞ்சுருங்க அது நல்ல சந்தோஷமா சந்தோஷத்தோடையே அப்டியே முடிச் சுருவோ சேரிங்க எனக்கு டைம் ஆயிச்சு நா நாளைக்